ஹைஸ் பேக்கிங் ஏ
நல்லா ருக்கு சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா ருக்கே டின்னர்லா
டின்னர் இப்பதா ரெடி பண்ண ஊற வச்சிருக்கே பொங்கல் செய்யபோறெ
நைட்ல பொங்களா அப்றோ சரி வருமா
எங்க வீட்ல நைட்ல பொங்கல் சாப்டதா ஒழுங்கா தூங்வா தூங்வாங்க
பழையா
ஆமா இல்ல ஒரு கான்செப்ட் ருக்கே தெரியாதா பொங்கல் சாப்ட நல்ல தூக்க வரு
அதனால வயர் ஃபுல்லா அமிங்கிடுதுல்ல அதனால தூக்கொ வரு ஆனா நைட்ல யாருமே பொங்கல் எடுக்க மாட்டாங்க அதனால கேட்ட
நைட்ல எடுக்க மாட்டாங்க ஆனா எனக்கு ஈஸியா இருக்குற வேல பொங்கல் தா வந்தமா பருப்பையு அரிசி ஊர வச்சமா செஞ்சமா
ஆமா அதுக்
சட்னி அரச்சமா
உம் உம் உம் நாந்தே நான்னு ப
டின்னருக்கு
உண்மதா அது அதான் இட்லி இட்லி தோச பண்னனும் உம் செரி செ
யோசிச்சுட்டீங்களா எத யோசிக்கற்த
அப்றம் சண்டேல பிரேக் ஃபஸ்ட்கு நாளைக்கு கஞ்சி போல்லான் இருக்கேன் வாயு கஞ்சி மாதிரி நல்லாருக்கும் உம்
ரிங்க
அதான் போல் வெள்ள கலர்ல வாய்கஞ்சின்னு அதெல்லாம் எ உங்களுக்கு தெரியாதா
ஆஹா தெரியாதே
வெறும் அரிசி புலுங்கல அரிசி நம்ம தேவைக்கு எடுத்துக்கிட்டு அத நீங்க
ஆ
உ கூப்புட்டு வேக வெக்கணும் வேக அதுல கொஞ்சம் ஒரு நெறைய ஒரு பத்து இருவது பூண்டு போட்டு வேக வைக்கணும் அது வெந்தா அ அதுவும் அத அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுடுங்க அப்புறம் தேங்காய் பால் நெறைய தேங் தேங்காபா ஒரு ஹாஃப் மூடி தேங்கா பால் கூட எடுக்கலாம் நெறைய தண்ணி ணி எவ்வளோ கஞ்சிப்பதம் வர வரைக்கும் ஆட் பண்ணிக்கிட்டு அத வந்து தேங்காய் எண்ணெய எல்லாம் கொஞ்சம் சி சின்ன வெங்காயம் உச்சு
அந்த கஞ்சி அதுக்கப்புறமா தாலிப்பு ஊத்துனா டேஸ்ட்டா இருக்கும் அதா
இப்போ தேங்கபால் வந்து வெறும் ஓகே ஓகே இப்ப தேங்கா பால் நீங்க வெறும் இது பண்ணுவீங்களா குக்கர்ல
அரிசியும் அந்த பச்சைப்பயிர் பச்சப்பயிர் இல்ல சிறு பருப்பு இருக்குல
பச்சரிசியும் சிறுபருப்பு பூண்டு உப்பு இத போட்டு ஃபஸ்ட் வேக வச்சிருங்க குக்கர்ல த னியா ஒரு த
ஓகே ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ